ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோங்க எப்டி மழ பேஞ்சுதான் அங்க
ஹலோ
ஆ சாப்ட்டாச்சுங்க அங்க மழ பேஞ்சிதா
ஆமாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழ பேஞ்சது
அப்டியா இங்க மழையே இல்ல ஆனா வெயில் கம்மியாதான் இருக்கு மழயே இல்லையா ஆ சுத்தமா மழையே இல்ல
ஆ ஆ ஆ ஆ
ஆனா வெயில் ரெண்டு நாளா கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு ஆமா இங்ககூட வெயில் கொஞ்ச கம்மியாதான் இருக்கு சேரி சேரி ம் பசங்க ஸ்கூல் போய்ட்டாங்களா என்ன சாப்டீங்க நாங்களா தோச தான் சாப்டோ சேரி சேரி சேரி பசங்க ஸ்கூல் போய்ட்டாங்களா பசங்க இன்னக்கி சனிக்கெழம இல்லங்க அதனால போல ஆ செரி செரி விடுமுறையா இன்னிக்கும் நாளைக்கும் ஆமா ஆமா ஆமா ஆமா சரி சரி சரி ம் உங்க பசங்களுக்கு ஆ போயிருக்காங்க இன்னைக்கு ம் மத்தியானம் மூணு மணிக்கு வருவாங்க
சேரி செரி செரி சேரி
ஆனா இப்பதா ஆரம்பி ச்சிருக்கு இன்னு பாட எதுவு அந்த அளவுக்கு பெருசா ஆரம்பிக்கல அ ப்றொ புத்தகமு இன்னு தரல
தர்ல அ ம் ம்
தர ஆரமிப்பாங்க
ம்‌ ம் ம் மத்யானோ சமையல் பண்ணிட்டீங்ளா?
ஆ பண்ணியாச்சுங்க சாம்பார் தா பண்ணிருக்கே நீங்க என்ன பண்ணீங்க? சேரி சேரி
ம்
எத்தன பசங்க? ஆ எங்களுக்கு ரெண்டு பசங்க ஆ எட்டாவுது படிக்கிறாங்க ஒருத்தவ்ங்க எட்டாவுது படிக்கிறாங்க ஒருத்தவ்ங்க
ஆ
ஒருத்தவ்ங்க மேல் படிப்பு படிக்கிறாங்க
செர் செர் செர் செர் எனக்கு ஒரு பைய மூணாவுது வகுப்பு படிக்கிறா அ ரெண்டாவுது பைய ஃப்ரீ கே ஜி படிக்கிறா
சேர் சேரி
ம் சொல்லுங்க
எப்பிடி நீங்க வேற்த வேற எதாது வேல பாக்குறீங்ளா?
ஆமா சும்மா வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துட்ருக்கெங்க
ஆ எப்டி ல அப்டிங்ளா
ஆமாமாமாமா
எப்டி இருக்கு வேல அது?
எப்டி இருக்கு சேல்ரி எல்லா கம்மிதாங்க. நம்ம பண்றத பொறுத்துதா.
இப்ப ஒர்க் வருதா அதுல? சேரி சேரி. க்ளியரா கேக்குது.
ம்
சேரி சேரி அது இல்லாத வேற ஏதாவது வேல ஆ ஆ
இப்போ வருது.
அது மட்டும்தானா வேற எ துவு வேற வேல பாக் க்கலயா? சேரிங்க சேரிங்க. ஆ நா வ முன்ன இருந்தாங்க ஆனா இப்ப இல்ல
ஆ ஆ ஆ
முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒர்க் பண்ணே. அதுக்கப்புறோ அந்த இது க்ளோஸ் ஆயிருச்சுன்ட்டு அதுக்கப்புறோ எனக்கு ஐ டி கெடைக்கல. ஆ அதனால வெயிட் பண்ணிட்ருக்கே பகல் நேரத்துல வருதா?
ஆ வருதுங்க. இப்போ ஒரு மூணு நாளாதா வருது
ஆ ஆ அது பொதுவா இரவு நேரத்துல வரு. இல்ல விடியக்காலம்பற வரு. ம் அதுக்கப்றோ காலைல ஸ்லோ ஆயிரு. அப்டியா? ஆ ஆ சேரி சேரி
ம் ம்
எத்தன மாசமா ஒர்க் பண்றீங்க அதுல, இல்ல வருஷக் கணக்கா?
இல்ல இல்ல நா இப்போ ஒரு நாலு மாசமா ஒர்க் பண்றே.
நாலு மாசமா ஆமா ஆமா ஆமா ஆமா. றாங்க ஆ குடுக்துறாங்க குடுத்தர்றாங்க சேரிங்க அதனாலதா பண்ண முடியுது பேமெண்ட் கரெக்ட்டா வந்தருது உம் நீங்க சும்மாதா இருக்கீங்ளா ஆமா சின்ன சின்ன வேலைகள் பாப்பேன் இந்த மாதிரி சேரி சேரி சேரி சேரி அது அதுக்கப்றோ கெடைக்கும் போது ஒர்க் பண்ணிடுங்க இப்போ வே வே கதலாய கெடைக்கல எனக்கு எப்டி அணுகுமுறைன்னு தெரியல இதுல
சேரி ஆஹ் ஆஹ் ஆஹ்ஹ்
சும்மா தா இருக்கோ சேரி சேரி டீ டைத்ல என்னா பண்ணுவீங்க டீ டைத்ல த்துல தையல் பயிற்சி உண்டு அதனால கொஞ்சோ தெப்போ
சேரி சேரி சேரி
இந்த நேரத்லலா எல்லா வீட்ல நாங்க மட்டும்தா அதனால எல்லா வேலயு செய்யறதுக்கே டைம் சரியா இருக்கும்
சரியா இருக்கா உம் உ
பகுதி நேரம்தான அத வேலயெல்லாம் பாப்போம் ஆ ஆ அ
தையல் ஒங்களுக்கு மட்டு தப்பீங்ளா
ஆ இப்போ எங்களுக்கு மட்டுந்தா தக்குறோ முன்னாடி வந்து கட எல்லா வச்ச வச்சிருந்தோம்
அ அ அ
இப்ப வந்துட்டு நெறய பேரு தெச்சி குடுத்துட்டு இருந்தோம் இப்ப எங்க மூணுபெரு தா பெருசு ஆ
எங்கங்க வீட்டு வேலயே சரியா போய்டுது
ஆமா ஒன்பது மணில இருந்து மூணு மணி வரைக்கும் தா நம்மளால எதா இருந்தாலு பண்ண முடியுது அதுக்கப்புறோ பசங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள பாக்கறதுக்கே டைம் தெரியாது அவனோட ஹோம் ஒர்க் வேலய பாத்து அது அதுக்கப்புறோ நைட்டு டிஃபன் பண்ணிட்டு அவங்க படுக்குறதுக்கே மணி பதினோ ஆமா மாத்திடுவாங்க ப்ராஐகெட் வொர்க் ஹோம் வொர்க் அது அப்படியே கண்டினியூவா அப்டியே போயிடு அதுக்கப்புறோ அடுத்த நாள் திருப்பி நம்ம இப்ப என்ன கொழம்பே இருக்கிறது என்ன சமைக்கிறது இது வந்து பெரிய போராட்டம்மா இருக்கு எங்களுக்கு நா பசங்கள கொண்டு போய் விடுறது கூட்டி வந்து விடுறது அதுக்கே எனக்கு நேரோ சரியாயிரு ம் ம் ஸ்கூல்ல போய் விட வேண்டியது கூப்டணு இதேதா வேல ஆமா ரெண்டு பேர் சின்ன பசங்க ஆனா கஷ்டம்தா ஆமா ஆமா ம் அவனுக்கு ஒரு டைம் ஸ்கூல் வுடுவாங்க இவனுக்கு ஒரு நாள் ஸ்கூல் வுடுவாங்க ஆ அந்த டயத்துல போய் இவன கூப்ட்டு வரணு சின்ன பசங்களுக்கு ஹாஃப் அதே தான் இரு
ஆமா ஆமா ஆஃப்டே தா பன்னெண்ட்ர மணிக்கு விட்டுருவாங்க
ஆ ஆ ம் இவனுக்கு ஃபுல்டே இருக்கு இவன அப்புறஃ கூப்ட்டு வரணு சேரி சேரி
ம் அதுக்கு என்
கொஞ்சோ வளர்ந்த பசங்க அதனால எங்களுக்கு அவங்களே கொஞ்சோ வேல பாத்துக்குறாங்க அதனால எனக் கொஞ்சோ கஷ்டம் இருக்காது
ம் ம் ம் ம் ரெண்டும் பையன் தான சொன்னீங்க
பொண்ணு ஒன்னு பைய ஒன்னு பொண்ணு ஒன்னு பைய ஒன்னா சூப்பர் அ உங்களுக்கு ரெண்டு பேருமே பசங்களா
ஆமா ரெண்டு பசங்க ம்
அதனால எல்லா வேலையு நம்பதா பண்ணணு ஆமா இப்ப நம்ப அப்பா அம்மா வளத்த மாதிரி நம்பளால இப்ப நம்ப பசங்கள வளக்க முடியல
வழக்கமுல்ல அது உண்மதா ம்
இப்ப எல்லா மீடியா வளக்குது பசங்கள நம்ம வழக்கு ஆமா இப்பகூட ரெண்டு ரிலீஸ் தா பாத்துட்டு உக்காந்துருக்குங்க வேற ஒண்ணு பண்ண முடியாது வாங்குனா நம்பள வேல பா கூட மாட் ப்பாங்க அதா ம் அதுகு த்துட்டா கொஞ்சோ அமைதியா உக்காந்துருக் கொஞ்சோ நேரத்துக்கு அதனால இல்லனா ஃபோன் கேப்பாங்க ஆமா
இப்ப ஃபோன் இல்லாதனால அவங்க வேலைய அவங்க பாக்காங்க ம்
க்லா குடுப்பாங்களா ஸ்கூல்ல அ ஹோம் ஒர்க்ல்லா ஸ்கூல்ல கு ப்பாங்களா அ ஹோம் ஒர்க்லா குடுப்பாங்க ஏன்னா நம் நெறைய ஸ்கூல்ஸில இப்போ ஹோம் ஒர்க்கே தரது இல்ல அங்கே எல்லா முடிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு போற மாரிலா சொல்லிட்டுரு
ஆமா ஆமா இல்ல இப்ப ரீசெண்டடா வீட்டுக்கு ஹோம் ஒர்க் குடுத்
ஹோம் ஒர்க் குடுத்து விட கூடாது அப்பிடின்னு சொல்லி சொன்னாங்க ஆ ஆனா இவங்க ஸ்கூல்ல குடுத்துடுவாங்க நா நெறைய பேருக்கு வந்து த்து ஹோம் ஒர்க் நோட்ட வந்து அங்கேயே எழுதி அங் கியே வாங்கி வா வாங்கி வச்சிதறாங்க அதுக்கப்றோ அந்த எக்ஸாம் எப் பவோ அப்ப வந்து புக்ஸ குடுத்தனுப்புறாங்க வீட் உஹ் படிக்கற்துக்குமா
படிக்கிற ம் இது அப்டி இல்ல ஹோம் ஒர்க்கு குடுக்குறாங்க இப்ப இவ்ள நேரங்கூட ஹோம் ஒர்க் தா பண்ணிட்ருந்தாங்க ம்
ப்ராஜெக்ட் டு ஒர்க்ஸும் நெறைய குடு ப்பாங்ளே இப்போ ஆனா ஸ்கூல் தெறக்கர்த்துக்கு ஆமா ஸ்கூல் தெற ஸ்கூல் தெறந்த ஒடனயே அது தா வரு மொ தல்ல எழுத்து பயிற்சி கூட வராது எழுத்து பயிற்சியே கடசில தா வருது இப்பல்லா
வரு ஆமா ம் அதுவு ஒக்காந்து நம்மதா பண்ணி குடுக்க வேண்டி இருக்கு
ளிக்கிணு ஆமா ஆமா சின்ன பசங்கள கூட குடுக்குறாங்க அவங்க எப்டி பண்ணுவாங்க ஆமா அவுங்களுக்கு உண்டான எக் எக்ஸிபிஷன்ல வக்கிற மாதிரி அவுங்களுக்கு உண்டான அவுங்க கை வேலைல என்ன கைல வருமோ அந்த மாதிரி வேலைகள்லா குடுத்தா நல்லாருக் அவுங்க மூளைக்கு அவுங்களோட கைகளுக்கு வேல குட்த்தா நல்லாருக்கு எ அம்மாக்குல்ல வேல தர மாருக்கு அ ஆமா என்னவோ ஆ இது ப்ராஜெக்ட் ஒர்க்கு செய்யற்துக்கு மாடல்ல வந்து அவுங்க கத்துகிட்டு வர்ணு ஒஸ்ட்டு யூட்யூபே இல்லன்னா நம்ளாலல்லா ரொம்ப கஷ்டொ என்ன செய்யற்து அப்டின் சொல்லிட்டு அத தேடி கண்டுபுடுச்சு அதுக்கு தேவையான பொருள் வாங்கி அது செஞ்சி கொண்டு போயி அவுங்ககிட்ட சைன் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர வேலைக்கு நம்ளுக்கு அதுக்கு ஒரு ஆட்டோ சார்ஜ் வேற
ஆமா ஏன்னா நம்ம பண்ணது நல்லபடி
ஆமா செய்யிறதுகுட முக்கியொ இல்ல அப்புறொ பசங்க பாக்குறம் பாக் கற‌ன் அத வேற பிச்சு எடுத்துருவாங்க
அ அ அ அ
அதுக்கப்புறம் அது வேற கஷ்டமா இருக்கும் நம்ம பசங்களை நம்மளே திட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் கஷ்டப்பட்டு செஞ்சு
உம் உம் உம் உம்
முன்னாடி இருந்த மார்க்கிங் சிஸ்டமே இப்ப இல்ல எல்லாமே கிரேடு சிஸ்டம் ஆயிருக்கு ஆமாமா நம்ம ப காலத்துெல்லாம் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் ஆனா பாருங்க இப்பல்லாம் வந்துஅப்படி கிடையாதுல்ல ஹண்ட்ரைட்டங் டென்த் மார்க் அதுக்கப்புறம் வேற இது அப்போ அப்பிட் பண்ணி ஒரு ஒரு மார்க்கா போடு பண்ணி கொடுக்குறாங்க ஆமா அந்த மாதிரிலாம் இருந்தா நம்மளாம் ஐஏஎஸ் ஆயிருப்போம் அப்பயே
கண்டிப்பா உம்
செரி உங்களோட பேசனது மகிழ்ச்சி தோழி இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திக்கலாம் ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி ஆஹ் நன்றி